ஹலோ
ஹலோ
ஆ பண்டி கேக்குதா
ஆ கேக்குது ஆமா நீ சொன்ன மாரி வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு
ம் அதா அதா வாய்ஸ் அவ்வளவு தாண்டா சிக்னலு செரி விடு இது அந்த கிளாஸு ஸ்போக்கன் இங்கீலீஸ் கிளாஸு
ம்
ஓகேவா அது ஒரு பொண்ணு இவ சசிதா தெரியுமில்ல
அந்த அக்கா இங்க ச்சே அந்த பொண்ணு இங்கே வரலா
ஆன்லைன்ல சொல்லி கொடுறா
ஆன்லைன்லயா
ஆ அதாவது ஏ என்னன்னா இவ ஆயிரத்தி ஐநூறு ரூவா ரெண்டாயிர ரூவா கட்டி நா வெளியே ஒரு கிளாஸ் இருக்குன்னு விசாரிச்சுகிட்டு இருக்கானா
ம்
ஆக்சுலா அவிங்க பேச ட்ரை பண்ணவே இல்ல பேச ட்ரை பண்ணாலே மேக்சிமம் பேசிருவா அவ நா ரெக்கார்ட் பண்ண சொல்லுவேன் அவ இரண் நாள் பண்ணுவா மூணாவது நா பண்ணாம விட்டுருவா இந்த மாரி போயிட்டுருக்கு ஓகேவா அதனால நீ வந்து அவளுக்கு என்னென்ன சொல்லி குடுப்ப சொல்லு பாப்போ என்னென்ன எப்டி ஸ்டார்ட் பண்
நா அவுங்களுக்கு ஆல்ரெடி எம் ஏ இங்கிலீஷ் வரைக்கு அவுங்க எல்லாமே தெரியு அப்டினா மேபி எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பி ஒன் லெவல் அந்த மாரியாச்சு அவுங்க வந்து இருக்கதா செய்வாங்க அனால அவுங்களுக்கு வந்து இந்த அ கொஞ்சோ டிஃபிகல்ட் டா இருக்க கிராமர் கொஞ்சோ வந்து நமக்கு தெரியாத வேர்ட்ஸ்சு அ அந்த மாரி நமக் கு வந்து சொல்லி் குடுக்கலாந்தா சென்டன்ஸ் ஃபார்மேஷன் ஒரு சில வேர்ட்ஸ்லா நமக்கு வந்து தெரியாதில்ல இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அ சஜஸ்ட்டுக்கு பக்கத்துல வந்து ஐ சஜஸ்ட் தட் அப்டிதா போடுவோ ஐஸ் ஐஸ் சஜெஸ்ட் ஹிம் டூ ட்ரிங்க் வாட்டர் அந்த மாரி வந்து சொல்ல மாட்டோ
ஐஸ் சஜெஸ் கிம் அப்டி சொல்ல கூடாதா
ஐ சஜஸ்ட் அ என்னது ஐ சஜஸ்ட் யூ டூ அந்த மாரி சொல்லாம ஐ சஜஸ்ட் தாட் யூ ட்ரிங்க் வா ட்டர் அந்த மாரி சொல்லுவாங்க புரிதா உனக்கு ஆ ஆ சேரியா இந்த மாரி இது நம்ம வந்து சொல்லி குடுக்கலாம் இந்த இங்கிலி இந்த காம்படிடிவ் எக்ஸாம்லல்லா இங்கிலீஷ் வந்து இந்த மாரிதா இருக்கு
என்ன இந்த மாரியா இது இப்ப நா என்ன உனக்கு சஜஸ்ட் பண்னா சிம்பிள் லேங்வேஜ் போதுன்டா ஒக்காபரீ டெவலப் பண்ணணு அப்டின்னு ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அந்த இதெல்லா வேணா சிம்பிளா அவளுக்குள்ள இருக்க ஐடியாவை வெளிய சொல்ற அளவுக்கு சொல்லி குடுத்தா போது அதாவது நம்ம இந்த கேக்குதா
கேக்குது கேக்குது
அ நம்ம இந்த காலேஜ்ல ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணோம் பாத்தியா இவிங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்குறோ அப்டினா அதில வந்து அவிங்க நெறையா தெரிஞ்சிக்கிடணு அதாவது புது புது வர்த்தைய தெரிஞ்சுக்கணு நெறைய வர்த்தய எழுதணு இந்த கான்செப்ட்டெ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே வேணாண்டா என்னனா இப்போ நம்ம இப்ப நார்மலா பேசுறம் பாத்தியா
ம்
இந்த கான்வர்சேஷனுக்கு அவுளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணுன்டா செல்ஃப் உக்காந்ட்டு இருந்தானா அவளா பேசிறுவா அவுளுக்கு என்ன ஒரு இதுனா எனக்கு வந்து பேசத் தெரியாது அப்டிங்கறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க
ம்
அதனால டெய்லி கான்வர்சேஷனா அவுளுக்கு ஸ்டார்டிங்ல அவள அவள பேச வை சும்மா உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசு அப்டிங்மேனிக்கு பேச விட்னா அவ கொஞ்சோ பேசுவா அதுல கரக்க்ஷன் நம்ம கரெ பண்ணிட்டு திரும்ப நீ அவட்ட இங்கிலீஷ்ல பேசறது அவ நெனைக்காத இங்கிலீஷ்ல பேசறது இந்த மாரி இங்க்லீஷ் கான்வசேஷனே டெவலப் பண்ணுங்க அப்டினா
ம்
மேபி அவுளுக் கான்ஃபிடன்ட் வந்துரு செல்ஃப் கான்ஃபிட வந்து அவுளு ஆக்சுலா எல்லாருக்குமே இங்க்லீஷ் பேச வருண்டா அந்த கான்பிஃடென்ட் மட்டு குடுத்தோமனா போது அவ்ளதா
ஓகே
உன்னோட ஐடியா
ஓகேதா அதா கு என்ன அவுங்குளுக்கு வந்து இது சின்ன சின்ன சென்டென்ஸு சிம்பிளான இங்க்லீஷ் ளே வந்து ரொம்ப நேரோ பேசுற மாதிரி
அதே தாண்டா நீ ஃபோன் காலு அவுளுக்கு நீ டெய்லி ஆக்டிவிட்டி குடு இந்த ரெக்காட் அதா நானு இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டுருந்தே வாய்ஸ் ரெக்காட் போடுமா வாய்ஸ் ரெக் அனுப்வுட்மா ஒரு ரெண்டு மண் நேரோ போடு நீ எவ்ள எதிர்பாக்குற சொல்லு
எ எவ்வளோ கேப்பே நானு ஃபை ஹண்ட்ரட் தா கேப்பே
ஆ சேரி ஓகே எயிட் ஹண்ட்ரட் ஓகேவா உனக்கு
ஆ
ஆ ஓகே
ஓகேவா ஒன் மன்த்து ஒன் மன்த்க்குள்ள எப்டியு டெவலப் ஆயிரு அ நீ என்னன்னா அதான்டா அவளுக்கு நா பஸ்ட்டு ரெக்காட் பண்ண சொன்னே அவ அதப்ப கர்ட்டா ரெகுலரா பண்ணலா
ஆ
ஓகே உ அ பண்ணல அதனாலத்தே இந்த மாரி இருக்கு அப்டிவே இதே நீ இருந்தினா டெய்லி உன்ட ஒண்ணு அ ரெகுலரா பண்ற அப்டினு ஒருத்தவங்க இரு க்கறாங்க அப்புடின் நெனச்சா அபுடினா அவ பண்ணுவால்ல அடுத்தடுத்து
அப்டி சொல்றீங்க
அந்த இது அப்புற நீ ஆப்போனன்ட்லா அவுங்க என்னது
க்கணுட்டு ஏ நெனைக்கறாங்க
என்னடா
ஏ ஒரு மாசத்துக்குள்ள கத்துக்கணுன் நினைக்கிறாங்க அவுங்களுக்கு எதுனா அவசரமா
ஏ ஒரு மாசோ பத்தாதா நா கேக்குறே
அத் தெரிலடா அது ஒவ்வொருத்தவங்கள பொருத்து
ஆ எவ் செரி ஓகே அவுங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ் இந்தா போதுமா
ஆ
இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சோ பேசிக் லெவல்ல இருந்தா போதுமா
ம் ம் ஆ
ஆ ஓகே ரண்டு ரெண்டுமே இருக்குனு வெச்சுக்குவே ஃபர்தரா நம்மட்ட தனியா இன்ட்யூஜ்வல் பேசனா வந்து ஆ நம்மகிட்ட கத்துக்கன்னு வாராங்க அப்டினா டெஃபனட்டா நம்மளால பண்ண முடியு இது நா எவ்வளோ எதனால இவ்வளோ கான்ஃப்டெண்டா சொல்றேன்னா நா இந்த ரெண்டு க்ளாஸ் எடுத்தல்ல ராஜிக்கு பிரேம் குமாரு
ம் ஆமாடா
ராஜி பிரேம்குமார கிளாஸ் எடுத்தே அவருக்கா
ஆமாடா நா பேசுறது கேக்
ஓ ஹா மெல்ல கேட்டுச்சுடா அதனால தான்டா ஆஹ் ஓ கேவா அதுலே நா ரிசல்ட் பார்த்தே அது என்ன இருபது நாளு பத்தொம்பது நாள்தா மொத்தத்துல
ம்
அது டெய்லி சும்மா ஒரு மண் நேரோ இந்த மாரி இது பண்றப்பவே நம்மளால பண்ண முடியுது அதாவது ரெண்டு பேருக்கு இத்தனையு எ சிலபஸ்ஸையு இவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணு அதையு கம்ப்ளீட் பண்ண மேனுக்கி காட்டுறனுங்க கிளாஸு எடுக்கணு கிராமர் வைஸாவு போணு இப்புடியெல்லா இருந்துச்சி இனிமா பேசுறக்கு போக்கஸ் பண்ணோ அப்டினா உனக்கு தெரியும்ல ஓகே இந்த இடத்துலா தப்பு பண்றாங்க இதுக்கு இந்த கிராமர் சொல்லி தரோ அப்படிங்கிற மனிக்கு நீ பண்ணம்ணாலே போதுன்டா புரியுதா
புரியுது புரியுது
ஆ ஓகேவ இது எதுக்கு நா உன்ட சொல்ரான அவ ஒரு ஆயிர் ரூபா கெட் டி
ம்
ஆ ஏதோ ஒரு கிளாஸுக்கு போறே அப்டின் சொல்றவக்கு நா உங்கிட்டயே அனுப்பணுன்னா நீ செவிட்ருமனியாயிரு உனக்கு ஒரு எண்ணூருபா வந்ந மெணிக்கு இருக்கும்ல
அப்டி
ம்
யானே
ன்னாது
ஓகே
அக்ஹ யாருக்கோ போற காசு எதுக்கு அவ எங்கிட்டே குடுக்கணு தேதி குடுத்துட்டு பூட்டா அஹ் அதுல அவிய்ங்க என்னுமே என்ன சொல்றாய்ங்க அப்டினா உங்களுக்கு நாங்க பேசிக் கிளாஸ் எடுப்போ அப்டின் சொல்லிருக்காய்ங்கே உங்களுக்கு வந்து இன்டராக்டிஷசனுக்கு காலு ஒரு பதினஞ்சு பேர்ட இப்டி பேசறாப்ப நாங்க வெப் போ அப்டின் இடராக்ஷன் செஷன் சொல்றாய்ங்கே டிஸ்கஷனுக்கு நாங்க பேஸ் குடுப்போ அப்டிங்கிறாங்க உங்களுக்கு ஹோம் ஒர்க் குடுப்போம் அப்டிங்கிறாங்க இது தவிர கூகுள் மீட்ல அப் போ மீட்டிங் அட்டன் பண்ணுவோ அப்டிங்கிறாங்க இது எல்லாமே நம்மளே பண்ண முடிமே பேசிக் கிராமர் நம்மளே சொல்லி தரலா ஓகேவா நம்ம கால் இன்ட்ராகஷன் பண்றது வொன அவ்ங்க சொறாங்க உங்களுக்கு தனியா நாங்க ஒரு ட்ரைனர வந்து அசைன் பண்ணிடுவோ அப்டின் சொல்றாய்ங்கே அந்த ட்ரெயினரா நீயா இருந்துட்டு போவே
இதுக்கெல்லா அவங்க ஃபீஸ் எவ்ளோ கேக்கறாங்க
அங்கே ஆயிரத்தி எழநூறு ரூவா
மூணு மாசத்துக்கா
அஹ
ம்
இந்த மாரி வந்துச்சி இதான் அதா அத பாத்தே இதனாத்தா நா நம்மளே பண்ண முடியும்ல எதுக்கு இப்டி பண்ணனு அப்டிங்கிற மெனிக்கு தோணுச்சு உனக்கு ஓகே உனக்கு பின்னா நன்னி அவட்ட இந்த ஐடியா சொல்லல
ம்
அதுக்கு முன்னாடி ஒன்னா அவேப்லிட்டிய பாத்துட்டு நம்ம கேட்டு பாப்போ அங்க அவட்ட
எனக்கு ஓகேதா
ஒனக்கு ஓகே தான டைமிங்கு
ம் பேசுங்க உங்களுக் வேற கல்யாணோ ஆயிச்சுன்னு சொல்ற அவங்களுக்கு கல்யாணோ ஆனவங்கல்ல நீ சொல்ல அவங்க எப்ப செய்
அவ கல்யாணம் ஆனவ தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னைல ஒர்க் பண்றாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டு போலீசு
போலீஸா போலீஸ்னா அப்ப இவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு போ வேண்டிய தான
சென்னை கூப்ட்டு போய்ட்டாங்க கூப்ட்டு போய்ட்டு அவர் காலைல வேலைக்கு போய்ருவாரு சாய்ங்காலோ தா வருவாரு
ஆ ஆ
இவ பகல் முழுக்க சும்மா இருக்கே சும்மா இருக்கேன் அப்டியே சொல்லிட்ருக்கா
ம்
அதனால நீ உன்னோட டைமு நீ சொல்ற அப்டின்னா அதுக்கு மேலே உனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் உனக்கு கீழே இருக்கிறாங்க அப்டின்னா அவங்களுக்கு உன்னால எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடிமோ பண்ணுடா
ப்ளீஸ் நீங்க எனக்கு இன்னு ஒன் வீக் இல்லன்னா பத்து நாள் கழிச்சு நா வந்து ஸ்டாட் பண்ணிக்கலாமா ஏன்னா நா இப்ப ஒரு பையனுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்க அவனுக்கு இந்த எக்ஸாம் முடிய வரைக்குக தா நா எடுப்பே அதுக்கடுத்து நா எடுக்க மாட்டே
என்ன டைமா நீ க்ளஸ் எடுக்குற
அவனுக்கு நா வந்து ஆறு மணில இருந்து ஒம்போது மணி வரைக்கு எடுத்துட்டு இருக்க
செரி
ஆ ஆனா இந்த பையனுக்கு வந்து மேபி ஒரு பத்து நாள் பத்து நாள் தா வருவா அவன பத்து நாள் தா வர சொல்லிருக்கே
சேரி அதா அந்த பத்து நாள் வரவனுக்கு ஓ நீ ப்ரிப்பேர் பண்றியா உ க்ளஸ்க்கு
உனக்கு புரியலையா நா டெய்லி ஒருத்னுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்க அவ பத்து நாள் தா வருவா அந்த பத்து நாள்க்கு அப்றோ அந்த அக்காக்கு நா ஸ்டார்ட் பண்ட்டுமா
அ இருவே நீ டியூசன் டைம் மட்டு சொல்லுவே எந்த டைம்னு
சிக்ஸ் டு நைன்னு சொல்றன்ல
சிக்ஸ்ட்டு நயன் பகல்லா என்ன பண்ற
பகல்ல வந்து நா இங்க போவ டியூஷன் சென்ட்ர் போவேன் சொன்னன்ல
ஆமா அதுக்கு டைமிங்கு
நா அந்த
எப்போ
மூன்ற டு ஃபை தட்டி
ஒன்ற டு ஃபைவ் தட்டியா
மூன்ற
ஓகே மூன்ற டு ஃபைவ் தட்டி சேரி கால்ல எத்தன மணிக்கிமா எந்திரிக்குற
காலைல பத்து மணிக்கி
பத்து மணிலேந்து மூன்ற வரைக்கு என்ன பன்ற
ஏ நா பாத்தரோ வெளக்குவே
எவ்வளோ நேரோ மணி நேரமாவாடா
அப்படி கெடையாது அதுக்கு அடுத்து நா குளிச்சி கெளம்பி ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு எல்லா போடுவ நானு ஹேர் பேக்ஸ் ஹேர் பேக் ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்
ம் பத்தர பதினொன்ற பன்னன்ற ஒன்
அ அப்ப அவுங்களுக் பகல்ல எடுக்க சொல்றியா நீ
அதா சொல்றல ஓ டையம் ம்மாரிநீங்க எப்போ ஃரீயா இருக்கேன் சொல்லு அந்த டைம்ல நா அவுங்கள வர சொல்றே
எ எனக் வந்து அப்பனா ஒரு டென் டேஸ் கழுச்சு ஆ எனக்கு வந்து எவ்ளோ சம் டேட் பண்ண முடியாது ம் குடு குடு சவன் தாட்டி டூ எய்ட் தாட்டி
காலேலியா
காலேல இல்ல சாய்ங்காலோ
அட பாண்டி பையா
ஏ இப்ப அவுங்க காலேல ஓகேவா
ஏ அததா சொல்லுவல பகல்லா சும்மாதா இருக்காளா
இப்ப காலேல அப்டினா குடு குடு குடு குடு குடு எட்டு டூ இல்ல ஒம்போது வச்சுக்கலாமா
எட்டு டூ ஒம்போது அவ சோறு ஆச்சு நானா புருசங்காரே இருக்காங்கல்ல ஏ புருசங்காரே ஒருத்தே இருக்காங்கடா ஒம்போது டூ பத்தா சேரி ஓக்கே நீ வந்து ஒன்னு சொல்றே நீ வந்து இந்த ஆஃப் பர் நமட்ட இருக்குன் மட்டு நெனைக்காதடா நீ வந்து ஒனக்கு எக்ஸ்ட்டன்லருந்து ஒரு ஆஃபர் ஒன்னு வருதுன் வச்சுக்கவே அதுக்கு நீ டைம் ஸ்பென்ட் பண்ணுவேல எப்பின்னாலு ஒருத்தவங்க எனக்கு நீங்க சொல்லி குடுங்க அப்டினா இல்ல நா எ ஃப்ரீ டைம்ல சொல்லிதருவே அப்டின் சொல்லிதருவியா
ம்
அ
அவுங்க ஃப்ரீ டைம்லதா சொல்லி தருவே
ஆ ஹ சேரி ஆளப் பாத்துக்க சும்மா ஆறு மணிக்கே நீ நாள் கணக்கு நாள எண்ணிக்கிட்டு உக்காந்துருக்காதடா தயவு செய்து அவ எனக்கு சொல்லி குடுக்குறேனா சொல்லி குடு
புருஞ்சில புரியிற மாரி சொல்லு
அதாவது இந்த வெளிய கிளாஸ் போனாங்கன்னா அட்டனன்ஸ் போட்டு இத்தன நாள் ஆச்சு இத்தன நாள் ஆச்சு அப்டின் சொல்லுவோம்ல
உம்மா
அந்த மாரி ஒரு மாசோ பெர்ஃபெக்ட்டா ஒரு மாசத்தோட முடுஞ்சு சம்பளொ குடுங்க அப்டின் சொல்லிட கூடாதுடா
இப்போ அவுங்க பீஸ் கரெக்டா கேக்க கூடாது அந்த மாரி
ஒனக் வந்து வந்துரு ஆனா நம்ம சம்பளத்துக்காக பண்னோ அப்டின் இல்லாம சும்மா எனக்கு சொல்லிக் குடுத்தேன் நெனச்சு சொல்லிக்குடு அப்பிடிங்கிரே
புரியலையா
காசுக்காக பண்ண கூடாது சொல்லி் குடுக்கணு அவுங்க கத்து கணு அப்டி பண்ணனுமா ஆ மா